வணதுங்ம்மா
ஆ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து பெரும்பாலான இளைய சமூகத்தினரையும் குழந்தைகளையும் பாதிக்க கூடிய இந்த வண்ண நிறங்கள் கொண்ட அந்த பானங்கள பத்திதா நன்மை தீமைகள பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம் இருக்கோங்ம்மா அ தொடர்ந்து பேசலாங்ளா
பேசலா
ம் அதுல அந்த பானங்கள்ல பெரும்பாலான பாதிப் பு குடுக்க கூடியதுல முதலிடத்த வந்து கொக்கோகோலா தா புடிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் அதுவு அவுங்க பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னா இறைச்சி உணவுகள சாப்ட்டுட்டு ஜீர்ணம் ஆகுறதுக்காக இத வந்து குடிக்கிறோ அப்டின் சொல்றாங்க ஆனா பல இடங்கள்ல அதுவே வந் து அவுங்க மரணத்த தழுவக்கூடிய அளவுக்கு அது வந்து உடம்புல வந்து ரசாயன மாற்றத்த வந்து ஏற்படுத் துது அளவுக்கு அதிகமா குடிக்கும்போது அதுவே வந்து அவுங்களுடைய அமைதியான ஒரு அதிர்ச்சியான ஒரு மரணத்த கூட சில இடங்கள்ல வந் து குடுத்திருந்தை குடுத்திருதிங்கறத்தா வந்துட்டு வருத்தமான செய்தியா வந்து இரு க்கு அத பத்தி உங்களுடைய கருத்த சொல்லுங்க
ஒரு நிம்ஷோ அதா அசைவமோ சைவமோ எது சாப்ட்டாலு இந்த கலர் கலந்த பானங்கள அருந்த கூடாது அதுக்கு பதிலு ஒரு டீ குடிங்க இல்லனா ஒரு லெமன் டீ குடிங்க ஏனா செம்பருத்தி டீ குடிங்க அதெல்லா வ ந்து உடலுக்கு நல்லது அதே மாதிரி ஆ அசைவம் சாப்பிடம்போது அளவா சாப்பட்ணு நம்ம லிவர் வந்து சின்ன லிவர் அது வந்து அது அதனோட வேலைய செய்யறதுக்கு நம்ம டைம் குடுக்கணு அதுக்கு தகுந்த தண்ணீர் அருந்தணு கேப் விடணு அந்த மாரி இல்லாம க என்னிக்கோ ஒரு நாள் சாப்பிட்றோம் சொல்லிட்டு ஃபுல் கட்டு கட்டக்கூடாது இதழ் இதெல்லா வந்து நம்ப ஒடம்ப வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணுது நா ரொம்ப ஓ ஓய் வ ஓய்வுவேணு நா ரொம்ப டயர்டாருக்கே காப்பாத்து அப்டின்னு நம்ப உடம்பு வந்து ஒரு ஒரு ஆர்க்கானு நம்ப கிட்ட பேசுது ஆனா நமக்கு தா அதனோட மொழி வந்து புரியறது இல்ல
நிச்சயமா நிச்சயமாங்மா
ம ம மனிதர்கள் கிட்ட பேசாத மாதிரியே அதுங்க கிட்டயு நம்ம எதுமே பேசாம போய்ட்றோ ஆனா டெய்லி வந்து ஒரு ஒரு ஆர்கான்க்கு நீங்க இரவு படுக்கும்போது தலை முதல் பாதம்பரி உள்ள எல்லா ஆர்கான்க்கு நீங்க நன்றி சொல்லிட்டு படுத்து பாருங்க ஒரு இருவத்தொரு நாள் செஞ்சி பாருங்க அந்த ஆர்கானெல்லா சந்தோஷமாயி ஒங்களு க்கு ஒடம்புல நோயே இருந்தா கூட அந்த நோய் தெரியாத அளவுக்கு அது வேலய அது ஆரம்பிச்சிரு ஆனா யாரு வந்து இன்னக்கி அத இத வந்து ஃபாலோ பண்றது இல்ல
நிச்சயம்மா நிச்சயம்மா நல்லா தகவல் சகோதரி
தூங்கணு நல்ல வெளில போணு ஆ அப்டி ப ச நெனைக்கிறாங்க பரோட்டா சாப்புணுன் நெனைக்கிறாங்க பரோட்டா ஜீர்ணம்மாறதுக்கு மூன்று நாள் ஆகு யாருக்காது தெரிமா ஆனா பரோட்டா சாப்ட கூடாது அது வந்து ஒரு ப்ப அது கோதுமைலருந்து எடுக்கப்பட்ட கடைசி கழிவு தா மைதா
நிச்சயமா
அத வந்து சாப்டவே கூடாது அந்த காலத்துல வந்து அன்ன அதெல்லா வந்து ஆடு மாடு இதுங்களுக்கெல்லா தா உணவா ராகியோட கலந்து போட்டாங்க அததா இப்ப மனுஷே சாப்டுன்ட்ருக்கா
நிச்சயமா அதுவுல்லாம கடினமான வேல செய்றவங்க தன்னுடைய பொருளாதார சூழ்நிலைனால பசிய தாங்கற த்துக்காக வந்தக்கு வரக்கூடிய ஒரு உணவு தா வந்துட்டு அந்த மைதா ஆனா இன்னக்கி வந்து அது ஒரு கலாச்சார சீர்கேடா இன்னக்கி வந்து தடுக்கி விழுந்தா ஆ பரோட்டா சாப்புறது வந்து ஒரு கலாச்சாரமாவே மாறிருச்சு அது வந்து குழந்தை பருவத்தினரிடயே பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்துது ஆ வயிறு உபாதைகள் பிற்காலத் துல அவுங்ளுக்கு வந்துட்டு வயிற்று புண் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய வாய் ப்புகள் வந்து அதிகமாருக்கு ஸோ அந்த உணவுகள் வந்து நிச்சயமா வந்து தவிர்க்கப்படணு இப்ப புதுசா ட்ரெண்டிங் என்னன் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பானங்கள வந்து கலந்து குடிக்கிறது வந்து ஒரு அதிர் ச்சியான வருந்ததக்க கூடிய காட்சிகளா வந்து சமீபத்துல நா ஒரு சில இடங்கள்ல பாத்தே கொக்ககோலா கூட ஸ்பிரிட்ட கலந்து குடிக்கிறது அந்த மாரி கெமிக்கல்ஸ் எல்லா கலந்து குடிக்கும்போது அது பலவித மான உயிருக்கு ஆபத்தான கூடிய விளைவுகள ஏற்படுத்துங்கறது தெரியாம அவங்க அருந்துறாங்க அது வந்து ப பாக்கும்போது நிஜமாவே அது வந்து ஒரு வருந்துத்தக்க விஷயமாதா வந்துட்டு இருந்துச்சு சோ இந்த மாரி இருக்கறத வந்து தவிர்த்து நாளைக்கு இளைய சமூகத்தினர் மட்டு இல்லாம அனைவரு உடல் ஆரோக்கியத் தாக இருக்குறதுக்கு நம்மனாள முடிஞ்ச விழிப்புணர்வ வந்து ஆ குடுக்கணு நிச்சயமா இத பத்தி தொடர்ந்து பேசுவோ வேற உணவுகள் நிச்சியமா நிச்சியமா
இந்த மாதிரி உணவ வந்து சாப்படறத தவிர்க்கனு
ஒரு ஒரு அஹ் என்ன சொல்றது இந்த மாரி உணவுகள சாப்படறதுக்கு நீங்க நெறைய பழங்கள் சாப்டுங்க நல்லா பல்லு இருக்கு பழங்கள் வாங்கி நல்லா கழுவிட்டு தோல் எடுக்க வேண்டியத தோல் எடுத்துட்டு தோல் எடுக்காதத அப்டியே சாப்டும் போது கட் பண்ணி சாப்டும் போது நம்ம ஒடம்புக்கு தேவையான எல்லா குளுக்கோஸு அஹ் விட்டமன்ஸ் எல்லாமே கெடைக்க போறது எதுக்கு கொண்டு போய் ஜூஸ் கூட நா குடிக்க கூடாதுன்ப அறுவது வயசுக்கு மேல பல்லு இல்லனாதா ஜூஸ் குடிக்கணு
நிச்சியமா நிச்சியமா ஏன்னா நம்ம அது ஜூஸா அம் மாறும்போது அதனுடைய சர்க்கரை அளவு வந்து கூடுதல் ஆயிருது
ஆம்மா ஆம்மா அதோட சக்க சக்கர ஆட் பண்ணும் போது ஆல்ரெடி இந்த பழத்துக்கு ஒரு தன்ம இருக்கு அதோட இன்னு கொஞ்சோ சர்க்கரைய ஆட் பண்ணு போது அது தன்ம டபுளா மாறு அப்ப நம்ம ஒடம்புல வந்து கலோரியோ அஹ் சுகரோ ஆட் ஆகரது க்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கு நாம்ப போய் காசு கொடுத்து நோய் வாங்கணு அத விட டெய்லி காலைல ஒரு பத்து மணிக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல்னாக்கா அது எப்டி ஒரு முண்ணுறு க்ராம் வரு அந்த அந்த அளவுக்கு பழ சாப்டுங்க அந்த அந்த பழம் சாப்ட்டு ஒன் அவர்ல வந்து யு பாத்ரூம் வந்துர்ணு வந்தாதா அந்த பழம் போய் நம்ம ஒடம்புல நல்லா வேல பண்ணிருக்குன்னு அர்த்தோ
நிச்சயமா
அதே மாரி இந்த ம் அம் அஹ் ந நெறைய பேரு இந்த சிறு வயசுல இருக்குறவங்க புதுசா கல்யாண ஆனவங்கெல்லா இந்த கோக்கு அது இதுன் சாப்படறத்னால ஆண்மை தன்மையே போயிடுது ஆனா அவுங்களுக்கு அது தெரிய மாட்டன்து அப்றோ போறாங்க டாக் ட்ட போறாங்க கேக்கறாங்க உங்களுக்கு கவுண்ட் கம்மியா இருக்குன்றாங் எதுனால கவுண்ட் கம்மியாச்சு நீங்க கட்ட நேரத்துல கண்ட நேரத்துல போயி ம் கண்ட நேரத்துல போய்ட்டு கண்ட ஜூஸ வாங்கி குடிக்கறது. சரி ஏதோ ஒண்ணு சாப்ட்டோ காரமா இருந்துது இது குடு பத்து ருவாய்க்கு குடுத்து வாங்கி சாப்பட்றீங்க அவ எப்ப ப்ரிப்பேர் பண்ணா எப்ப ரெடி பண்ணா அதுல என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணிருக்கா எதுவுமே நமக்கு தெரியாது அஹ் இந்த பத்துருவாய்க்கு தயார் பண்ண ஒரு பொருளு எத்தன் நாள்க்கு அது ம் இருக் க்கு தெரியாது அது குளிர்சாதனத்துல வக்கும் போது நம்ம வாங்கி குடிக்கறோ திடீர்னு நமக்கு என்ன ஆகுது ரெண்டு நாள் கழிச்சு ஜொரோ வருது எதுனால வருது நமக்கே தெரியறதில்ல எதுக்கு பணத்த குடுத்து நாம நோய வாங்கணுமா அப் இந்த மாதிரி நாம்ப இதெல்லா தவிர்த்தோனாலே அந்த கம்பெனி எல்லா காணாம போய்டு ஆனா நெறியா பேர் வந்து இதுக்கு வந்து ஒரு மதுக்கு அடிமையானவங்க மாரி இதுக்கு அடிமையாய்ட்டாங்க
நிச்சியமா அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா குழந்திக அதிகமா விரும்பி சாப்டக்குடிய பிஸ்கட்ஸ் லேஸ்சு லேஸ் வந்து பாத்தோ அப்டின்னா நம்ளுடைய மெழுகுவர்த்தி ஏத்தி வைச்சோ அப்டின்னா எப்டி எரியுமோ அது மாரி அந்த லேச வந்து நம்ம ஆ தீப்பெட்டில பத்த வச்சோனா அது அப்டியே எரியுமாமா அப்ப அந்த அளவுக்கு அது வந்து ப்ளாஸ்டிக் கலந்தது அததா நம்ம வயித் த்துக்குள்ள போடும்போது நம்ளுடைய ஆர்கன்னல்லா அழுகு
ஆமா
ஆனா அது வந்து நெறைய குழந்தைகளுக்கு தெரியாம அ பெற்றோர்களே அத வந்து வாங்கி குடுத்தர்றாங்க தொடர்ந்து பிஸ்கட்டு வந்து சில மாதங்கள் அல்லது வருடங்கள் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த கொழந்த வந்து மர்ணமடையக்குடிய வாய்ப்பு குட இருக்கு அப்டீங்றது வந்து மருத்துவ துறைல நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வு அதனால வந்து நெர் நறைய திரைப்படங்கள் கூட அத அத அடிப்படையா கொண்டு வந்து ருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து இந்த துரித உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள வந்து குடுக்கறது தவிரு குடுக்கறது வந்து நம்ம தவிர்த்துட்டோ அப்டின்னா குழந்தைகளுக் நம்ம சேத்தி வைக்கக்கூடிய பெரிய சொத்தே அவுங்ளுடைய ஆரோக்கியோ தா காசு பணமோ வீடோ சேத்து வெக்கிறது ரெண்டாவது அவுங்களுக்கு உட் உடல் ஆரோக்கியத்த குடுத்தாலே நிச்சியமா அவங்க வந்து அவங்க பல தலைமுறைக்கு தேவையானத வந்து அவங்க பாத்துக்குவாங்க சோ அது து வந்து நிச்சியமா இந்த காலத்து அ சமூகத்தினருக் க்கு நம்ம எடுத்துரைக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்கு
ம் சேர்
இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ அடுத்தது உங்ளுடைய கருத்துக்கள் வந்து சொல்லுங்க
ஓகே
தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள்ல தொடர்ந்து பேசுவோ
ஆமா தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள்ல இதெல்லா ஒண்ணுதா இந்த மைதால செய்ற பிஸ்கெட்டு் குர்குரே லேசு இதெல்லா வந்து பசங்களுக்கு எக்காரணத்த கொண்டு அவ்ங்க அழறாங்க நமக்கு அவுங்க அழுகிய வந்து நிறுத்தணு அப்டின்னு சொல்லி வாங்கி குடுக் க குடாது அதே மாரி நெறைய கொழந்திங்க வந்து சாப்டுறதுக்கு அடம் பண்றாங்கன்ட்டு இந்த க கைபேசிய குடுத்து அதுல ஒரு படத்த காமிச்சு அது ப பாட்ட போட்டு இதெல்லா பாத்தாதா கொழந்த
நிச்சியமா அப்ப அந்த கொழந் கொஞ்சோ அது சாப்படுபோது அதோட உணர்வுகளு அப்டியே மாறுது ஒரு கோவமான ஒரு இதா
ஆ அந்த அந்த ரேஸ் போயி அந்த கொழந்தையோட சேரும்போது அந்த கொழந்தையோட ஆர்கான்ல வந்து அந்த தன்மைகள் மாறிடு ஹார்மோன்ஸல்லா மாறு எதுக்கு அந்த மாரி எல்லா பண் ணனும் நம்ப கொழந்தைய நம்மளே கொல்லணுமா சொல்லுங்க நம்ம வந் நம்மதா வந்து எவ்ளோ வேல இருந்தாலு ஒரு கத சொல்லி ஒரு பாட்டு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்லி இந்த காயில இது நன்ம இருக்கு இந்த பழத்துல இந்த நன்ம இருக்கு இது சாப்ட்டாக்கா முடி வளரு இது சாப்ட்டா நகம் வளரு இது சாப்ட்டா ஆரோக்கியமா இருக்கு இது தசைக்கு நல்லது இது எலும்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லி சாதம் ஊட்டினாலே பிள்ளைங்க சாப்டுகுவாங்க ஆனா எந்த தாய்மார்களும் அத வந்து கவனமா எடுத்துக்கறது இல்ல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆ அவசர உலகத்துல எல்லாரு வேலைக்கு போனாதா பொழைக்க முடியுன்ற மாரி ஆயிருது பணத்துக்கு பின்னாடி எல்லா ஓட்றாங்க அதுனால திரும்பிப் பா க்கும் போது ஒண்ணுமே இல்ல இந்த பணத்த வச்சுன்ட்டு யாரு யாருக் குடுக்கப்போறா நாளைக்கு ஒரு கொழந்த செத்து போயிடுத்துன்னா பணமா வந்து நான் தா ஒ கொழந்தன்னு வந்து உக்காந்துக்க போர்றது மடியில இல்ல ஆனா எப்டி இவுங்க இவுங்க எல்லாருமே ஒரு முட்டாள்தனமான மாயையான ஒரு உலகத்துல போய் உக்கார்ந்துன்டு இருக்காங்க இருக்கிற வருமானத்த வச்சு எப்புடி சேமிக்கணு எப்புடி சாப்பட்ணு எப்புடி செலவு பண்ணணு அத்தியாவசிய செலவு என்ன அனாவசிய செலவு என்னன்னு பிரிச்சு பிரிச்சு பாத்தாலே நாம ஒரு பணக்காரந்தா ஆனா அத யாரும் பண்றதில்ல ம் கடன வாங்கி எதோ ஒண்ணு அப்ப பக்கத்து வீட்ல ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா நம்ப அதுக்காக கடன் வாங்கி வாங்கணுன்ற அவசியமே கெடையாது நமக்கு என்னிக்கு நமக்கு அந்த வீட்டுக்கு பொருள் வரணுன்னு பிரபஞ்சம் குடுத்துருக்கோ அன்னிக்கு வந்தா போறும் அது வரைக்கும் இருக்குறத கொண்டு சந்தோஷப் பட்டு வாழ்ந்தாலே நல்ல வாழ்க்கை வாழலா
கண்டி ப்பாங்மா நம்ம வேற வேற தலைப்புகள்ல நம்ம தொடர்ந்து பேசுவோ ஆ மிக்க மிக்க நன்றி நம்ம நெறைய சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல தகவல்களை வந்து பகிர்ந்துகிட்டோ அ ஆ தொரந்து நம்ம அடுத்த தலைப்புல வந்து அ பேசுவோங்மா
ஓகே நன்றிம்மா வணக்கம்